ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்கமா
உம்
ஹலோ ஹ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்டி இருக்கிங்க நல்லா இருக் ஆ நா நல்லா இருக்கே என்ன ரொம்ப நாளைளுக்கு அப்புறோ கால் பண்ணிருக்கீங்க என்ன எதாவது விசேஷமா
பத்தி பேசலா அப்டின்ட்டு
த்லாம் அப்டின்ட்டு அப்டியா சேரி உங்களுக்கு என்ன மாரியான தயிரு ஆ சொல்லுங்க ஆ சாப்ட்டாச்சி சாப்ட்டாச்சி சாப்ட்டாச்சி இன்னைக் கே நா ஆக்சுலி வந்து நா லாஸ்ட் வீக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தே ஆமா நேத் த்து நைட்டு ஒன் ஓ கிளாக்தா வந்தே
ஓகே ஓ கே ம்
இன்னுமோ அவுட் ஆஃப் ஸ்டேசன் போயிட்டு வந்தந்து எவ்ளோ வேல இருக்கு தெரியுல்ல உளுக் க்கு ஆ கோ கோ அது ஒரு மணிக் க்கு வந்து காலையில எந்திரிக்கவே முடியல சரி என்ன பண்றது இப்டியே நம்மதா எஞ் து ஆவனு
ஆமா ம்
சேரி வீட்ல ஆ இருக்க வேல ஒரே லாண்டிரி வேல எல்லா இருந்தது முடிச்சுட்டு சமையல்லா முடிச்சிட்டு இப்பதா கொஞ்ச ஃப்ரீயான
ஓகே மேடம் கே என்ன டாபிக் பேஸ் ல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப்
ட்ரஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டேசன் போனீங்கல்ல ஆம்மா ஐயோ அவுங்களுக்கு கம்ஃபர்டபுலா இருந்திச்சா ஆக்சுலி நா போனது வந் வந்து அ எங்களுடைய கசின் மேரேஜுக்கு அ எங்க மாமியார் சைடு ஒரு மேரேஜ் எங்க மாமனார் சைடு ஒரு மேரேஜு அவுங்க இப்ப மாமனார் இல்ல மாமியார் இருக்காங்க அவுங்களுடைய கசின்னால ரொம்ப அவுங்களுடைய சித் சித்தி பசங்க அந்த மாதிரி சரி நாங்க இங்க இருக்குறதுனால ரொம்ப கூப்புடுவாங்க சேரி போனோ அத ஏ கேக்குறீங்க இங்க வந்து நம்ம பாஸ் பாஸ்மதி ரைஸா சாப்பிட்டு பழக்கமானவங்க அங்த வேற அந்த ரைஸ் இது அந்த ஆனா வந்து அந்த ஊர்ல ரொம்ப காரமா ரொம்ப ஆயிலியா ஸ்பைஸியா செய்யுறாங்கம்மா ஹோட்டலா இருந்தாலு ரெஸ்டாரண்டா இருந்தாலு செரி வீட்ல இருந்தாலு சரி ஆமா ரெண்டு எடத்துலயுமே வந்து ஆமா அது உண்மதா அத கேளுங்க நா தா சொல்லிட்டு வரேல கேளுங்க அதுக்கப்பறோ உங்க கதய நீங்க சொல்லுங்க அத ஆமா அது நாங்க போயிட்டோ நாம எப்பவுமே இங்கே நம்ம இருக்குற கிளைமேட்டுக்கு வெதருக்கு நம்ம சாப்பாடுதா நம்மளுக்கு ஒத்து வரு ஆமா அங்க போன ஒன்ன அங்க இன்னு ரொம்ப ஹாட்டு ஸ்பைசி ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு மேரேஜ் வேரயா எப்ப பாத்தாலுமே ஒரே பங்க்ஷன் காலேல ஒன்னு மத்தியான நைட்டு ஒன்னு மறுபடியு காலேல ஒன்னு நைட்டு ஒன்னு இந்த மாரி ஃபங்ஷன்ல ஒரு டே ஆயிலியோ ஸ்பைசியோ சாப்பிட்டு எ பையனுக்கு ஒடம்பே செ செரியில்லாம போயிடிச்சி அவனுக்கு பாவோ லூஸ் மோஷ ஆயிடிச்சி
அதுதா ஸ்பைசி ம்
ஆமா தா அய்அய்யோ ஆய் இன்னம்மா இப்டி போது அப்டின் சொல்லிட்டு ஆ ரொம்ப கவல மா நா இப்பதா வந்திருக்கிறே ஒரு அஞ்சி வருஷ் ச்சு கழிச்சு இப்பதா வந்திக்கே என்னம்மா எனக்கு இப்டி ஆயிடிச்சி அப்டின்னசொல்ட்டு அவ ஒரு கவல அங்க என்னடனா என் தா பசங்கல்லா நல்லா வளந்துட்டாங்க முன்னாடி எல்லா போவே சின்ன திலதா இருந்தாங்க இப்பெல்லா ஒரே ஏஜல ஆயிட்டாங்களா டீனேஜர்ஸ் ஆனா எல்லா சேந்து வெளியில போறதுமா ஆமா வெளியில போறது அப் ப்டி எப்டியா இருந்தாங்க எங்கேயோ வெளில போயிட்டு வரன்னு சொல்ட்டு ரிசல்ட் வந்தது எக்ஸாம் ரிசல்டு அது வந்த உன ஆமா செகண்ட் இயரு அது பாஸ் பண்ணது எல்லா அங்கே ட்ரீட் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேரி அதுக்கு அங்கே இந்த ந பண்ணாரு அவரு அங்க வெளியில போய் அங்க இருக் இருக்கர அ என்னென்னவோ சொன்னா அங்க இருக்கற ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப் ட்டு வந்த அப்பிடின் சொன்னா அது அங்க சாப்ட்டுந்து ரெண்டு நாளா ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்ட்டது மேரேஜ் பங்க்ஷன்ல அதுக்கப்புறோ மூனாவது நாளுக் இந்த ஐயாருக்கு ஒடம்பு ஸ்டமக் அப்செட் ஆயிடிச்சி டிசேன்ட்ரி அப்புறோ நே த்து ஒரு நாள் கொஞ்சோ ஃப்ரீயா இருந்துட்டு கொஞ்சம் மெடிசன் எல்லா குடுத்துட்டு அதுக்கப்புறதா லே து ஈவினிங் நைட் ஆயிடிச்சி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல கெளம்பனோ அதா வரதுக்கு எப்டிய ஒ ஒன் ஓ கிளாக் க்காயிடிச்சி
ஒருத்தரு
ஆமா வரதுக்கு அப்டி ஆயிடிச்சி ஆனா பட் நல்லா இருந்தது பங்கஷன்ஸ்லா நல்லா பண்ணாங்க ஆ அங்க இப்ப அவரு ஓகே கே நா தா சொன்னே இல்ல நேத்தே ஒரு நாள் அதுதா ஸ்டே பண்ணனே இல்லனா நேத்து ஈவினிங்கே வந்திருப்பே அவனுக்கு அப்டி இருக்கேன் சொல்ட்டுதா நேத்து ஈவினிங் கெழம் மே நை ட்டாயிச்சி வந்தது ஆமா ஆனா என்ன ஒன்னுப்பா அ பங்ஷன்ஸ் நம்ம சந்தோஷப்படறது ஒன்னுதா ஆனா அங்க போயிடுறோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறதா தெரியுது அங் இங்க இருக்கிற எல்லா ஃபுட்டு ஐட்டம்ஸ்ல்லா சாப்பிட்டு நம்மளுக்கு ஒடம்பு சரியலாமடிது நம்ம ஃபுட்டு நம்ம கையால நம்ம சமைச்சி சாப்பிட்டாதா நம்மளுக்கு கரெக்டா செட் ஆவுது நம்ம என்னமோ நெனச்சிட்டு போறச் செரி நம்ம டெய்லி இங்க சமைக் க்கரமே ஒரு நால் நாள் நமக்கு சமைக்கிற வேல இருக்காது கொஞ்ச நாலு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போ அப்டின் சொல்ட்டு போனோன்னே இந்த மாரி அ அதாவது என்ன சொல்றது பலவிதத்துல நம்மளுக்கு வந்து எ ப்டியு வரதா செய்யுது
கண்டிப்பா கண்டிப்பா
என்னசரிசிங்க உங்களுக்கு அந்த வேரிது
எங்களுக்கு இருக்கு லாஸ்ட் இயர் நாங்க அதே மாரிதா இந்த இதுக்கு போயிருந்தோ ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோ அங்க போயிட்டு ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணிருந்தோ அங்க இருந்த கோல்டு நாங்க த எங்க ஏரியா திருச்சி நல்ல வெயில் கந்தக பூமி அங்க நல்லா ஹில் ஸ்டேஷன் போயி
ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு ம்
சேர்ல அங்க பாத் திங்கன்னா நல்லா சாப்பாடு நல்லா பு அந்த மலைக்கு நல்லா சாப்பிட்டாச்சி ஸ்பைசியா நல்லா
ஆமா ஆமா அங்க குள்ளிருக்கு ஹில் ஸ்டே வர சொல்றீங்க குழுிருக்கு நல்ல ஸ்பைசி தா கேக்கு
ம் இங்க வந் ந்த உடனே எல்லாத்துக்கு தொண்ட கட்டிட்டு போயிட்டு ஒடம்பு முடியிலாம போயிட்டு டிசன்டரி வாமிட்டிங்கு உட செட் ஆகவே இல்ல ஒரு ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இங்க அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுறதுக்கு எங்களு க்கு அய்யோயப்
போலீஸ் ஸ்டேஷன் னாஸே ஒரு பயமா தா இருக்கு இல்லிங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே செம்ம பிளான் பண்ணுவோ ஒரு மாச மா ஒரு பதினஞ்சு நாளா பிளான் பண்ணுவோ இங்க போகலா அத எடுத்துட்டு போகலா இத போடலா அத போடலா அப்டின்னு சொல்லிட்டு வெரிஸ் பெரிசா ப்ளான் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணாவது நாளைக்கு அவ்ளவுதா
லக்கேஜ் தூக்கிட்டு போறது
இதுதா அத பெருசா இருந்தது
அந்த போறதுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்னா இருக்கிறதுனால காதல வை க்கிறது கழுத்துல மாட்டுறது ஜர்க்கின்னே ஷூவு அதுவே ஒரு லக்கேஜி அதிகமா இருக்கு தூக்கிட்டு போடுறதுக்கு அப்புறம் வ
வரப்ப இதுங்க நல்லா அங்க போய் விளையாடுறப்ப ஒண்ணு ஒண்ணு ட்ரெஸ்ு போடுறது அது ஒண்ணு துவைக்கணு பாருங்க அதுதா அத விட அது மூணு நாள் எடுக்குதுங்க
ஆமா பிரிச்சு பிரிச்சுதானே து துவைக்கிற மாதிரி இருக்கு கையில துவைக்கிறது ஒண்ணு வாஷிங் மிஷின்ல போடுறது ஒண்ணு அப்டின்னு கொஞ்ச கொஞ்சமா தா போடுற மாதிரி
திரி ஆமா எனக்கு மூணு நாள் எடுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு லோடு போட்டிருக்கே அப்புறோ நாளைக்கு ஒரு ரெண்டு லோடு போட்டு கையில துவைக்கிறது இருக்கு க்கு இன்னைக்கு கையில துவைக் கில்லா நாங்க பண்ணல கொஞ்சோ டயர்டா இருக்கு நைட் லேட் நைட் ஆயிட் சில வந்து இது அத கையில எதுக்கு பிசிக்கல் ஒர்க் ரொம்ப பண்ணி இருக்னு அப்டின்னு சொல்லிட்டு ஆமா மட்டுதா பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சமையல முடிச்சே சம்மருக்கு கூட எங்கேயுமே நாங்க ஆமா இல்ல இது இல்ல ஆக்சுவலி வந்து நா இது நா வந்து என்னுடைய ஓ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றே பட் இந்த ரீல்ஸ் எல்லா பாக்கும் போது நெஜமலுமே அவுங்களு அந்த மாதிரி தா சொல்றாங்க அதுக்கப்பறோ சரி நமக்கு மட்டுமா இப்டி நடக்குதுன்னு பாத்தா ஒலகத்தல இருக்குற எல்லாருக்கு மே இப்படி நடக்குது
கண்டிப்பாதா அங்க போறப்ப பாத்தீங்னா நல்லா
காஸ்லியா தா வேற இருக்குது ஆமாங்க அது அது ப்ராப்ளம் இல்ல நா சொல்றது வந்து நம்ம இங்க இருந்து நல்ல சந்தோஷமா கெளம்பி போவோமா அங்க ஒரு ரெண்டு நாள் தங்குவோ மூனாவது நாளே சில பேருக்கு காட்டிடு சில சில பேருக்கு வந்த பெறகு காட்டு இது எல்லாருமே எக்ஸ்பீ ரீஸ்தா போல இருக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இருந்தாலுமே வந்து நம் ம மறுபடியு பிளான் பண்ணதான செய்யுறோ மறுபடியு அடுத்த வருஷத்துக்கு எங்கேயாவது போலா
கண்டிப்பா உம்
ஆனா நாங்க ஹில் ஸ்டேஷனுக்கு போல எங்க சொந்த ஊருக்கு தா போனது
ஓகே ஓகே சேரி
பசங்கல்லா வந்துடங்ளா ஸ்கூலு விட்டு இல்ல மேடம் லீவு டுவென்டி செகண்டுதா ஸ்கூலு ஓகே மா சரி ஓகே பாருங்கமா ஓகே மா பாய் பாய்